ஹலோ
ஹலோ வணக்கம் தோழி
ஆ வணக்கம்மா எப்டி நல்லா இருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ ரொம்ப நல்லாருக்கேங்க
சரிங்க
ம் சாப்டிங்ளா
ஆ சாப்டாச்சுங்க
சேரிங்க என்னங்க உங்க ஆ சாப்டாச்சுங்க உங்க ஊர்ல எப்டிங்க இன்னக் கி கிளைமேட் எப்டிங்க இருந்துச்சு
ஐயோ இன்னைக்கி மழையே இல்லைங்க வெயிலு நல்லா வாட்டி எடுத்துடிச்சி
அடச்சி அச்சோ
அங்க
இங்க பரவால்லங்க ரொம்ப கொஞ்ச நேரம் மட்டும்ந்தாங்க ரொம்ப வெயில் இருந்துச்சு
ஓஹோ
காலைல பாத்தீங்கன்னா மழ வர மாரியே இருந்துச்சுங்க
ம்
ஆனா மழை வரலங்க ஒரு பதினொன்னு பன்னெண்டு ஒன்னு ரெண்டு வரையுமே வெயில் நல்ல வெயிலுங்க அதுக்கப்புரோ அப்டியே கூலாயிடுச்சுங்க ஜிலு ஜிலு ஜில் ஜிலுன்னு காத்துங்க சாந்தரம் அ லைட்டான ஆ சொல்லுங்க சொல்லுங்க
போன வாரம் தான் ரெண்டு நாள் மூணு நாள் அப்டி மழை வந்தது அப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது இப்ப சுத்தமா மழ இல்ல
அப்புறம் எ சாந்தரம் வந்து பாத்தீங்கன்னா அப்டியே லைட்டா சாரலுங்க லைட் ரொம்ப ஒரு சிறு துளி காத்து நல்லா ஜிலு ஜிலு ஜிலுன்னு இருந்துச்சுங்க
ஓ
ஆ அவ்ளோதாங்க அப்றொ மழை வரலங்க
ஓஹோ ஒங்களுக்கு மழ காலொ புடிக்குமா இல்ல வெயில் காலொ குளுர்காலொ உங்களுக்கு அந்த மாரி சீசன்ல எது புடிக்குங்க
ஆ ஹ த மழை வந்து வரது புடிக்குங்க ஆனா அது வந்ததுக்கப்றொ இந்த ரோடெல்லா சேர் சேகதியுமா இருக்கது எனக்கு புடிக்காதுங்க
ஆ
மழ மழைல நனய புடிக்கு மழை வரது புடிக்கு மழ வந்து முடிச்சது ரோ த என்ன சொல்றது வெயில் வந்து நல்ல ரோடெல்லா காஞ்சிருச்சு ந்தா நல்லா இருக்குங்க வெயில் வந்து நறைய ஆ இல்லாம ம லைட்டா வெயில் இருந்தா ஓகேங்க
செரிங்க செரிங்க எனக்கு இன்னமு மழ வந்தாலே ரொம்ப புடிக்கு ஏன்னா மழ வந்தா ஸ்கூல் லீவ் விட் விட்ருவாங்க நம்ப சீக்கிரொ எழ வேண்டிய அவசியொ இல்ல நம்பளுக்கு ஒரு லீவ் விட்டா எனக்குதா
ஆ ஆமாங்க ஆனா இந்த
கும்போது இன்னு மழ வந்தா நம்ளுக்கு லீவ் விட்ருவாங்க
ஆ
ஸ்கூல் லீவ் அதிகமா கெடைக்கு இல்லியா
ஆமாங்க ஆமாங்க
அது கொஞ்சொ இன்னமு கொழந்தைங்க மாரி ஜாலியா இருக்கு எப்போ மழ வருமா காலைல ஏன்ச ஒடனே நியூஸ்ச பாப்போ
உண்மங்க உண்மங்க நீங்க லீவுன்னு சொல்றப்பதா எனக்கு ஒரு ஞாபக வருதுங்க
ஆ
ஆ இப்ப நம்ப ஊர்லலா லீவ் உட்ருவாங்கங்க இந்த கோயம்புத்தூர்ல நா இருக்கிறப்பயு சரி வேலைல இருக்கிறப் ப்யு செரிங்க எல்லா ஊர்லயு மழ வந்து லீவ் விடுவாங்கங்க இங்க மட்டு லீவே வராதுங்க
அண்டப்பா
அ ஆறு மணி வரையு நல்லா அப்டியே அப்டி ஜோனு மழை பெய்யுங்க
ஆ
கரெக்டா ஏழு ஏழ்ரைக்லா நின்னுடுங்க
ஆமா ஆமாங்க நானு நியூஸ்ல பாத்துருக் அந்த ஊர் பக்கொல அதிகமா வந்த மாரி தெரியாது ஃபஸ்ட் வந்துட்டு இந்த வேலூர் மாவட் டொ திருப்பத்தூர் மாவட்டொ வேலூர் மாவட்டொ ஒரே மாவட்டமா இருந்தது அப்போ எங்க ஊருக்கெல்லா மழையே இல்லாம லீவ் விட் விட்டுட்ருந்தாங்க அதுக்கப்றொ திருப்பத்தூர் மாவட்டொ பிரிச்ச ஒடனே மழையே இல்லாம ர போயிடுச்சு லீவுனே இல்லாம
ஆமாங்க
திருப்பியும் போன சீசன் போன வருஷத்துல இருந்து லீவ் விட ஆரம்பிச்டாங்க
ஆமாங்க உண்மங்க உண்
உங்களுக்கு லீவ் இல்லேன்னா தா கொழந்தைங்களுக்கு ரொம்ப கஷ்டொ சொன்ன மாரி
ஆமாங்க அதுக்கப்றொ நா வேல செய்யறப்பல்லா பாத்தீங்கன்னா இப்ப அது கோயம்பு த்தூருக்கு வந்து லீவ் வுட்றதே ரொம்ப பெரிய விஷ்யொங்க அப்டியே லீவ் வுட் டாலு டீச்சர்ஸ்ங்க மட்டு ஸ்கூலுக்கு வர சொல்லிடுவாங்க க
கஷ்ட நானு
ஆ துக்குங்க
அப்பன்னா கஷ்டந்தாங்கக எங்களுக்கு இங்க அந்த மாரி ஒரு சில நேர சொல்லுவாங்க மட் நாங்க கவர்மண்ட் லீவ் தான சார் நாங்க வீட்லர்ந்தே பாத்
அஅ னால
நாங்க ஓரளவுக்கு சொல்லி லீவு சொ
இன்னு நீங்க வேலைய அ தொடர்றீங்ளாங்க
இல்லங்க இப்ப ரெண்டு வர்ஷொ ஆய்டுச்சு வேலய உட்டு நின்டு அ இப்ப திருப்பியு போ வேண்டான்னு யோச்சிட்டுருக்க இல்லென்ன கவர்மெண்ட்டு ஸ்கூல்ல கெடைக்கு இல்லேங்ளா டெம்ப்ரவரியா
ஆமாங்க அப்டி ஏதாது போனா அந்த மாதிரி போலான்தா அ உங்களுடைய இதுங்க உங்க சப்ஜெக்டுங்க
டிகிரிங்களா நா பி எஸ் சி பி எட் பண்ணிருக்கங்க
நல்ல விஷயந்தா என்ன ஒகே தாங்க அதிகமால்லா படிக்கல பரவால்லப்பண்ணா அதிகமா படிச்சவங்க மட்டு என்ன அரசு உத்யோகத்துலயாங்க இருக்குறாங்க
இல்ல நா அதாவது எங்களது லவ் மேரேஜு முடிச்சுட்டு நா அந்த டிகிரியோட முடிச்சுட்டு அதுக் க்கு மேல வந்து தா நா இங்க பி எட் ஏ பண்ண
நல்ல விஷ்யோங்க
அது இருக்றதுனால இருந்தாலு நம்ப சேல்ரி செட் ஆகுறதில்லலங்க ப்ரைவேட்டு ஸ்கூல்லெல்லா
அம்மாங்க
அதாது நா சேரும்போது ஒரு சிக்ஸ் தௌசண் தா வாங்கிட்ருந்த
ஆ ங்க
ஆ அதுக்கு மேல போக போக ஒரு பத்து வரக்கு வாங்குனங்க
செரிங்க செரிங்க
ஒரு ஏ ஆறு ஏழு வர்ஷோ ஒர்க் பண்ணே இந்த ஏழு வருஷத்துக்கு பத்து தா வந்து நின்டது
சேர்
அதுக்கு முன்னாடி வேற ஒரு ஸ்கூல்ல ஒர்க் பண்ண வி ஆர் வி ன்னு சொல்லிட்டு பேரம்பட்ல
ஆமாங்க
ங்கே ஒரு பத்து வாங்கிட்ருந்தங்க
ஆ சந்தோஷங்க
அங்க ரெண்டு வருஷோ செஞ்சு நிண்ட பின்னாடி தாங்க அதுக்கப்றோ சி பி எஸ் சி ல ஒரு ஸ்கூலுக்கு வந்த இங்க வேல இல்லேங்க சம்ளோ கம்மியா இருந்து கொஞ்சோ எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு பத் தாயிரோ வாங்குனாலுமே வேல இல்லங்க ஜாலியா ருந்தது அதாவது மூன்ற மணிக்கெல்லா ஸ்கூல் விட் ருவாங்க விட்டது நாலு நால்ரைக்கெல்லா வீட்டுக்கு வந்துருவோ
சந்தோஷங்க சந்தோஷங்க
நீங்கங்க
நாங்க வந்து பாத்தீங்கன்னா நாலா என்னுடைய மொத சம்பளமே ரெண்டாயிரத்துக்கு தண்டா ரெண்டாயிரத்துக்கெல்லா நா வேல செஞ்சிருக்கேங்க எ ஃபஸ்ட்டு சேலரியே ரெண்டாயிரந்தாங்க
அதாவது ஃபர்ஸ்ட்டு சேலரின போம்போது நீங்க ரொம்ப வர்ஷத்துக்கு முன்னாடி சேந்தீங்ளா
ஆமாங்க என்ன ஒரு பன்னெண்டு பதிமூணு வர்ஷத்துக்கு முன்னாடிங்க
நானு அப்பதாங்க ஸ்டார்ட் பண்ண பன்னெண்டு வருஷ பாப்பாக்கு இப்ப பதிமூணு வய்சு ஆகுது அவளுக்கு ரண்ட்ர வயசு இருக் கும் போது எடுத்துட்டு போய் எல் கே ஜி ல போட்டுட்டு ஆ நா போனங்க கிட்டத்தட்ட பதிம் பன் பதுனோரு வர்ஷமா
அப்போவே நீங்க ஆறாயிர வாங்கிருக்கீங்லேங்க
அப்ப பத்தாயிர வாங்குனங்க மொதல் மொதல்ல அவள கூட்டிட்டு நா போபோது வி ஆர் வி ல சேந்தங்க அத புது ஸ்கூல் ஸ்டாட் பண்ணுது ஆனா ரொம்ப ஒர்க் பர்டன் அதிகமா இருந்ததுங்க வீட்டுக்கு வரவே ஏழு மணியாகும் காலைலல நாலு மணிக்கு ஏந்துஞ்சி சமைச்ச வச்சு வேலை முடிச்சிட்டு பாப்பாவை ரெடி பண்ணி இங்கிருந்து ஏழட்ரை மணிக்கெல்லாம் நாங்க ஜோலார்பேட்டலருந்து வேன் ஏறனும் ஏழு இருபதுக்கெல்லாம் அதை தூங்கிட்டு இருக்கற குழந்தைய ரெண்டரை மணி அதாவது ரெண்டரை வயசு குழந்தை
ஆ ஆஆ ஆ
விட்டு போறது ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்பயும் நான் ரெண்டு வருஷம் செஞ்சேங்க அந்த சம்பளத்துக்காக
ம்ம்
வேனை விட்டுட்டுனா ஐம்பது ரூபாங்க ஒரு நாளைக்கு ஒரு ஒரு நாள் போக வரமட்டும்
ஆங்க ஆங்க
இதுல வாரத்துக்கு ரெண்டு நாள் மீட்டிங்க வச்சுருவாங்க அன்னைக்கெல்லாம் ஆட்டோல்ல தா போய் ஆகனும் அந்த ஐம்பது ரூபாயும் நம்ம செலவு
செலவு பண்ணியா
இங்கருந்து ஸ்கூல் போக மட்டுமே மூணு ஆட்டோ பிடிக்கணுங்க எங்க வீட்டுல இருந்து
ஆ ஓ ஓ
அதனால அப்புறம் ரெண்டு வருஷத்துல அது என்னால முடியலன்னு சொல்லிட்டு நான் மாறியே வந்துட்டேங்க அதனாலயே வந்துட்டு இங்க பக்கத்துலேயே திருப்பத்தூர்ல் சேந்துரிந்தே
சேரிங்க சேரி
அங்க சேந்துதாங்க ஒரு ஏழு வருஷமா அப்ப ரோடு சரியில்லைங்க சரியில்லாத போயி டெயில் போன் பெயின் வந்துட்டு என்னால அதுக்காகவே போ ரொம்ப ஹெவியாட்டு நா அதை கண்டுக்காம விட்டுட்டேங்க ஆட்டோவில் போனதுனால
ஓகே அதாவது இப்போ முதுகு தண்டுங்களாங்க வலி
முதுகு வால் முதுகு தண்டில வால் நுனி வால் இருக்கு இல்லைங்களா பக்கவாட்டுற இடத்துல
ம்
அந்த டிஸ்க்கு இல்லைங்க அதுக்கு கீழே உட்கார எடத்துல வால் நுனின்னு சொல்வாங்க அந்த இடத்து இடத்துல வந்துட்டு அடிபட்டுருக்குங்க
அச்சோ
அந்த ஆட்டோல குதிச்சு குதிச்சு அந்த வால்நுனி அடிப்பட்டு ஆரொம்ப இப்போ வலி அதிகமாகி என்னால உக்காந்தா எழ முடியாத அளவுக்கு வலி அதிகமாகாயிடுச்சிங்க
ஆ
அந்த ஒரு பிரச்சனைனால நா என்னால் போக முடியல டாக்டர் வந்துட்டு நீங்க கம்ப்ளீட்டா நீங்க டு ரெஸ்ட் எடுத்தே ஆகணு அப்டின் சொல்லிட்டு இப் இப்போ நா ரெண்டு வருஷமா ரெஸ்ட் எடுத்ததுனால இன்னிக்கி ஓரளவுக்கு எனக்கு பரவால்லைங்க அந்த பிரச்சன இல்லாம இருக்கு
அத இப்ப பரவால்லைங்களா ஒன்னு பிரச்சன பெரிய அளவுல இல்லைங்களா
ஆ இப்போ இல்லைங்க அதுதாங்க நான் ரெண்டு வருஷ வீட்ல இருந்ததுனால எனக்கு அது செட் ஆயிருக்கு
ஓ
நான் ட்ரீட்மெண்ட் அதுக்காக பாத்துட்டு தாங்க இருந்த டேப்லெட் எடுத்துட்டு இருந்த ப்ளஸ் அதுக்கு ஒரு குஷன் குடுத்து அதில தா ஒக்கார சொல்லுவாங்க அதிகமாக ட்ராவல் பண்ணக்கூடாதுன் சொல்லிட் இருந்தாங்க
ம் ம்
என்னா நா பஸ்ஸுல ஏறி ஒக்காந்தன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மேல ஒக்கார முடியாதுங்க என்னால ஏந்துசி நிக்க முடியாது ஒடனே இப்ப ரொம்ப வயசானவங்க அப்டியே மெதுவா எழுவாங்க பாத்தீங்களா அந்த அளவுக்கு அங்க வலி உயிர் போகு
ஒயோ கஷ்டங்க
அது என்னால போயிட்டு வர முடியாததுனால நா நின்னுட்டங்க முடியலன் சொல்லிட்டு
ஆ ஒடம்பு தாங்க முக்கியோ
ஆ
ஆமாங்க ஒடம் பாருங்க
இப்போ ஓரளவுக்கு செட் ஆயிடுச்சு சரி இப்போ கிட்டயே நம்ப ஊர்லயே போய்க்கலாமே அத விட அதிகமா இப்போ நம்ப பிரைவேட் கவர்மெண்ட் ஸ்கூல்லயே இருக்கிற டெம்ப்ரவரி டீச்சஸ்கு பதினஞ்சாயிரோ ரூபா வரைக்கு சம்ளோ தராங்களாங்க
ஆமாங்க ஆமாங்க சேரிங்க சரிங்க நீங்க எப்டியு ஆ பண்றங்க பண்றங்க நீங்க எப்டி உங்க பாப்பாவ ரெண்ட்ர வய ரெண்ட்ர வயச கொழந்தைய தூக்கிட்டு போனிங்ளோ நா ர ஏ ரெண்டு பசங்களயுமே அந்த மாரி தாங்க கூட்டு போனே நா ஃபர்ஸ்ட்டு பெரிய பைய படிக்கிறப்ப நாங்க மூணு பேருமே ஒரே ஸ்கூலுங்க
ஓ
எல்லாமே சின்னவ பாத்தீங்கனா ரெண்டு ஒன்ற ஒன்ற வயசுங்க
ஓ
கால்ல அதுங்க ஏழு மணிக்கு எலவே எலாதுங்க எட்டு மணிக்கு எனக்கு பஸ்ஸுங்க அதுக்குள்ளயு நா சமைக்கணு பசங்களுக் கட்டணு டிஃபன் இது பண்ணணு நானு ரெடி ஆகணு சில சமயோ வீட்டுக்காரு வந்து ஊருக்கு போயிட்டாருங்கனா நானே பசங்கள குளிக்க வச்சு நானு ரெடியாயி எல்லாத்தையு எடுத்து போட்டு ஒன்னு அழு தூக்க கலக்கத்துல குளிக்கிறப்ப அழுக ட்ரெஸ் மாத்துறப்ப அழுக ஒருத்தே அழுதானா ஒருத்தே அமைதியாருப்பா ஒருத்தே அமைதியாருந்தா இன்னொருத்தே ஆரமிப்பா எல்லா புடுச்சு ரெண்டுத்தையு இழுத்துட்டு குடு குடு குடுன்னு ஓடணுங்க பஸ்ஸுக்கு அப்ற நா அந்த பஸ்ஸ விட்டுட்டா திரும்ப நா கால் டாக்சி புடிச்சு நூறு எரநூறு முன்னூறு கிட்ட போணும் முன்னூறு கூட ஆவுங்க நூத்தி ஐம்பது நூத்தி இருவது
ரொம்ப நன்றிங்க என்னோட கால எடுத்து பேசுனதுக்கு நடுல்ல டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் நெனச்சுக்காதீங்க
ஒன்னு ப்ரச்சன இல்லைங்க மிக்க நன்றிங்க நன்றிங்க நன்றிங்க